ஹலோ ஆ கேக்குது வணக்கம் தோழி
வணக்கம் சகோத்ரி மதிய வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நலார்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே கால்த்த சாப்பாடுலா முடிஞ்சா தோழி
ஆ காலைல சாப்ட்டே சாகோதிரி இப்பதா சகோதிரி பதனொன்றைக்குதா சாப்ட்டு முடிச்ச காலைல
ஏன் தோழி
இல்ல சகோதரி அம்மா வந்து இன்னைக்கால்ல வந்து அவங்களுக்கு வந்து கம்மங்கூழ் செஞ்சிருந்தாங்ளா சகோதரி எனக்கு வந்து அது பிடிக்காதுங்ளா ஆனால வந்துட்டு ஆ நா வந்து எனக்கு தனியா தோச பண்ணாங்களா சரி ஒம்போர மணிக்குதா டீ குடிச்சனா சகோதரி அதனால கொஞ்ச லேட்டா சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு சேர் அனால ஒரு பதினொன்னு பதினோரு மணிக்கு சாப்பட ஸ்டார்ட் பண்ண சேர் தம்பி வேற அல்துட்டானா எடைல அவன தூக்கி வச்சுட்டு சமானப்படுத்தி சாப்ட்டு முடிஞ்சது பதினொன்ற ஆயிருச்சு
அப்டியா தோழி செரி செரி
சாப்டீங்ளா சகோதிரி
ஆமா தோழி நா சாப்டே
சேரிங்க சகோரி என்ன சகோதரி சமையல் காலைல உங்க வீட்ல
எங்க வீட்ல கால்த்த பூரி ஒங்க வீட்ல
இங்க வந்து கால்ல தோசையு தேங்கா சட்னியு சகோதரி
அப்படியா சேரி சேரி
மதியத்துக்கு சகோதரி
மத்தியத்துக்கு இதுவரைக்கு எதோ இன்னு பாக்கல ஆட்ரு பண்லான்ருக்க அங்க என்ன சகோதிரி ஆமா தோழி கொஞ்ச உம்மாக்கு அம்மாக்கு கொஞ்ச களி இல்ல அதனால சரி ஆட்ரு பண்ணி சாப்புல்லா
ஓ சேரிங்க சேரிங்க சகோ இங்க வந்து சகோதரி இங்க வந்துட்டு மதியத்துக்கு வந்துட்டு எதாச்சு தோசக்கிது ஊத்திக்கிலான்ட்டு சகோதிரி இல்லாட்டி வந்து அம்மா வந்து சாம்பார் வச்சிருக்காங்களாமா சகோதரி சாத மட் டு வச்சுக்கலான் சொல்லிருக்காங்க
ஆ ஓ சே சேரி சேரி அப்போ இன்னக்கி மத்யானொ சாம்பாரு சா சோறுமா
ஆமா சகோதரி பருப்பு கொஞ்சொ எடுத்து வச்சிருக்காங்க சகோதரி தம்பிக்கி வந்து நெய் போட்டு குடுத்துக்லான்ட்டு சேரி கொஞ்சோ முருங்கா என்ன காய் வெக்கட்டுன் கேட்டாங்க அப்பா வந்து அவளுக் என்ன புடிக்குதோ பண்ணி குடு அப்டினாங்களா செரி பரவால்ல அவங்க சாம்பார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க செரி அவ்ங்களுக் புடிச்சதே சமச்சுகட்டு நம்ப அதுகப்றங்கூட செஞ்சு கலா அப்டின்ட்டு விட்டுட்டே சகோதிரி
சேரி சேரி தோழி
சகோதிரி பண்றா
பாப்பான்னா அம்மா கூட இருக்கா ஃபுல்லாவே அம்மா கூட தா
ஓ சேர் நீங்க அப்ப உங்களுக்கு ரெஸ்ட்டு தா
ஆமா தோழி
சேரிங்க சேரிங்க சகோதிரி ரெஸ்ட் எடுத்து எடுத்து உங்களுக் போர் அடிக்லீங்ளா
இந்த ஒர்க் பாக்றோல்ல தோழி அதுனால கொஞ்சோ போர் அடிக்காது
ஓ சேரிங்க சகோதிரி ரொம்ப நேரோ பேசுனாலு ஹெல்த் ஒங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனல்லா ஆகாதுல்ல டாக்ரு கிட்ட கன்சல்ட் பண்ட்டீங்ளா
ஆமா ஆமா கன்சல்ட் பண்ட்டு தா பேசுனே அதுவு நா உக்காந் தானே இருக்கே நம்ம எழுச்சி நடக்க மாட்டோல்லா
ஆமா ஆமா சகோதிரி என்ன ரொம்ப நேரோ உக்காந்துட்டே இருந்தாலு நமக் ஒரு மாரி இரு
ஆமா ஆமா கொஞ்சொ ஆமா ஆமா கொஞ்சொ அப்டியே சாப்ட்டது கொஞ்சொ நட ப்பே
சேரிங்க சேர் பேபியோட மூமெண்ட் லா உங்களுக் தெரிதுங்ளா சகோதிரி
என்ன தோழி
பேபியோட அசைவுகள்ல்லா தெரிதுங்களா
ஆமா தோழி ஆமா தெரிது
சேரிங்க சேரிங்க சகோதிரி ஹெல் கத்த ஆரம்முச்சுரு தலைய ஆ முட்டு சகோதிரி அங்குட்டு இங்குட்டு வந்து முட் டு சகோதி
ஆமா ஆமா தோழி
சேரிங்க சேரி சேரிங்க சரி ஹெல்த பத்தரமா பாத்துக்கோங்க நெறைய வெ வெஜ்டபுள்ஸு கீர முருங்க கீர சூப்பு நெறையா வாட்டர் கண்டன்ட்ல்லா அதிகமா இருக்க உணவல்லா எடுத்துக்கோங் க ஏன்னா உங்களுக்கு செகண்ட் பேபிங்கேள உங்களுக்கு நெறைய எக் எக்ஸ்பீரியன்ஸ் லா இருக்கு
ஆமா தோழி ஆமா ஆனா ஃபஸ்ட் பேபி கூட அவ்ளோ கஷ்டப்பட்ல செகண்ட் பேபிக்கு தா கொஞ்சோ கஷ்டமாருக்கிப்
இல்ல சகோதிரி நமக்கு கொழந்த பிறந்ததுமே நீங்க உங்க செகண்ட் பேபிங்க போது கொஞ்ச சகோதரி ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷன் தழும்பு உள்ளயிருக்க பேன்னே வந்து ஆறத்துக்கு எப்படியும் ஒன் இயர் காயிருங்களா சகோதரி அப்படி இருக்கும் போது, இன்னொண்ணுங்க போது கொஞ்ச வயிறு வந்து நமக்கு விரிவு கொடுக்குங்களா அப்டிங்கபோது நமக்கு கொஞ்ச சிரமமாதா இருக்கு உங்களுக்கு
ஆமா தோழி
உங்களுக்கு ஏன் சகோதரி மொத ஆப்ரேஷன் தானே உங்களுக்குமே
ஆமா ஆமா ஆமா ஆப்ரேஷன் தா
தையல் போட்டாங்களா சகோதரி இல்ல கையில தையல் போட்டாங்களா சகோதரி
எங்களுக்கு கையில தா தையல் போட்டாங்க
உங்களுக்கு பதினால நாள்லா தையல் பிரிச்சாங்களா சகோதரி
தையல் வந்து எனக்கு வந்து ரெண்டாவது பேபி ஒரு மூணு மாச இருக்கு போதே ஓபன் ஆயிடுச்சு
ஓ சேரிங்க சேரிங்க
அதுக்கு அப்புறமா நா போய் ரிட்டன் தையெல்லா போட்டேன் போட்டு ஒரு வார ஹாஸ்பிட்ல்ல இருந்தே
ஓ எப்படி சகோதரி கொழந்த வயித்து இல்ல சகோதரி கொழந்த வயித்துக்குள்ள இருக்கு போதே தையல் வந்து பிரிஞ்சிருச்சிங்களா
ஆமா அது வந்து கே டப்ப இது வந்து செகண்ட் பேபி சீக்கிரம் வந்து ஃபார்ம் ஆனா நால அப்டி இருக்கு அப்டின்னு தா சொன்னாங்க
ஆமா சகோதரி இருக்கலா அப்படிதா இருக்கு நமக்கு
ஆமா அதனால தையல் பிரிஞ்சிடுச்சு அப்புறம் ரெண் அதாவது அந்த இடத்துலயே ஸ்டிச் போட்டு அதுக்க அப்புறமாட்டு ஒன் வீக் ஹாஸ்பிட்டல இரு இருந்தே இருந்துட்டு அதுக்கு அப்புறமதா இப்போ பெட்ரெஸ்ட்லேதா இருக்க சொல்லிருக்கா ஆட்டோலேலா போகூடாது அந்த மாதிரி
ஓ ஆமா சகோதரி நா ஆட்டோல ம் தையல் வந்து ஸுட்சிங் இதான்கு ஆனா கஷ்ட தானே சகோதரி ஒரு தையலுக்கே நம்ம உயிர் போயிட்டு உயிர் வரு இதுல ரெண்டு தையல் வேற இப்ப மூணாவது குழந்தைக்கு தையல் தா நமக்கு ஐ மீன் இப்ப மூணா ஐ மீன் இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு வந்து மூ மூணாதுதெரவ மூணாவது டைம் தையல் போடு பாருங்க அப்டிங்கும்போது கொஞ்ச பாடி கொஞ்ச ரொம்ப பாடி ரொம்ப இதாயிரும் வீக்காயிரு நமக்கு சேரிங்க சேரிங்க சகோதரி உங்க உங்க உ உங்க கணவர் பேசு
ஆமா தோழி ஆமா
ஆ வர்லீங்களா உங்கள பாக்க
நேத்து வந்தாங்க இப்போ இன்னைக்கு ஒர்க் உண்டு அதா போயிருக்காங்க
சரி நீங்க வந்து லவ் மேரேஜுங்களா சகோதரி
ஆமா தோழி ஆமா
சரிங்க சரிங்க சகோதரி
நீங்க எப்டி தோழி
ஆ நானுமே லவ் லவ் மேரேஜ்தா சகோதிரி வீட்டு்ல எனக்கு ஒத்துக்கள சகோதரி அதனால வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ வச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டோ சகோதரி நாங்க தனியா
அப்டியா தோழி
அதுக்கப்புற வந்துட்டு மேரேஜ் பண்ணதுக்கு அப்ற அப்பற அவங்களே கால் பண்ணி எங்க வீட்டுக்கெல்லா சொன்னாங்க சொல்லிட்டு அவங்கல்லா ரொம் அழுதாங்க
அப்டி யோசிச்சவங்க மொதலயே நம்மள வந் து நம்ம வீட்ல சொன்னப்பயே அவங்க சரின்னு சொல்லிருக் கணு ரெண்டாவது வாங்கன்னு விழிச்சதுக்கு அப்ப கொஞ்ச கிராண்டாவது மேரேஜ் பண்ணிருக்கலா
இல்ல சகோதரி நா என்னா பண் டனா அம்மா வந்து ச எங்க வீட்டுல சகோதரி ஒரு பொண்ணு ஒரு பயனுங்களா சகோதரி அப்டிங்கும் போது சகோ அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டே நீ வந்து வேற ஆளுங்கள பண்ணிக்கிட்டன்னா வீட் க்ளா வந்து ரிலேட்டிவ்லா ஒரு மாரி பேசுவாங்க என்ன ஒரு பிள்ளய வளத்திருக்க இப்டி வந்துன்னு சொல்லி கேப்பாங்க இது வந்து நம்ம குடும்பத்துக் வந்து செட்டாகாது அப்டி அவங்க வந்து சிக்ஸ் மந்த்க்கு முன்னாடி தெரியு சகோதரி அண்ணா வந்து சொல்லி விட்டுட்டாரு வீட்டுல வந்து நா இப்டி பண்றே பிடிக்கிறேனா சொல்லிட்டாரு சொல்லி விட்டுட்டு அப்றா அவங்க சொ சொன்னாங்க அந்த பயன பேச சொன்னாங்க அவங்களுமே எங்க வீட் ல வந்து பேசனாங்க சகோதரி பேசனதுல அவங்களுக்கு வந்து அண்ணா இருக்காங்க சகோதரி இவரு வந்து ரெண்டாவது பைய அவங்க அண்ணனுக்கு இன்னு கல்யாணமே ஆகல அப்டிங்க போது வந்துட்டு கல்யாண ஆகாம எப்டி நா ரெண்டாவது பையனுக்கு பண்ண முடியு எங்க வீட்ல வந்து பெரியவங்களு வந்து பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலமே சிம்பிளா தா பண்ண முடியு சொந்தக்காரங்கள வச்சு கூப்டு பண்ணனும்னா வந்து எல்லாருமே கேப்பாங்களா பெரிய பெரிய தம்பி இருக்கும்போது சின்ன தம்பிக்கு அதுவு அவசரமா கல்யாண பண்றிங்க என்ன ஏதுன்னு கேக் ப்பாங்க அப்டின் சொன்னாங்க தேடி வந்துட்டு எங்க வீட் இன்னு வந்து அவங்க வீட்ல ருந்து வந்தாலு அவங்க ஏதாது வந்து ஹட் பன்ற மாரி பேசுறது இன்னு இருக்கற பிரச்ச ட ரொம்ப பிரச்சன ஆயிருங்களா அதனால வந்துட்டு எங்க வீட்லயு வந்து ஒத்துக்கிற மாரி தெர்ளா சகோதரி ஆறு மாசோ வந்து பாத்தாங்க அப்பறோ ரொம்ப நா திருப்பி அவங்களோட பேசறே ஆறு மாசோ தா எனக்கு டைம் கொடுத்தாங்க அது ப்பலா உங்க வீட்டுல வந்து பேசனும் பேசல அப்டின்னா வந்து உனக் நா வந்து வேறடத்துல மாப்பிள பாத்துருவேன்லா சொன்னாங்க அப்ரோ பயந்துகிட்டு இது நமக்கு ஒத்து வராது நம்ம வந்து மாப்லயெல்லாம் பாத்து முடிவானதுக்கப்பறம் நம்ம போற போனா அவங்களுக்கு இன்னு கொஞ்சோ அசிங்கமாயிரு முன்னாடியே நம்ம போயிட்டோம்னா அவங்க உனக்கு வந்து மாப்ள பாக் கரது பிரச்சன கடையாது இது எதுமே வந்து எந்த பிரச்சனயு இருக்காதுன்னு சொல்லி டிசிட் பண்ணி வந்தா அதுக்கப்பறோ க அதுக்கப்ரோ பண்ணிக்கிட்டதுக்கப்றோ கொஞ்சொ அம்மால்லா கொஞ்சோ ஃபீல் பண்ணி ரோம்ப அழக ஆரம்பிச்சு தாங்க அப்பறமேட்டுக்கு அப்ரோ உடனே ஒத்துக்கிட்டு ரிசப்ஷன்லா ஒரு ஒன் மன்துகு ப்ஷன்லா அரேஞ் பண்ணி நா வந்து பொண்ண பேத்தவங் வே நாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லா யாருக் தெரியாது நாங்க வந்து ரிசப்ஷன் வச்சு நா வந்து ஏ பொண்ணுக்கு பண்ணனு அப்டின் சொல்லவு ரிசப்ஷன் மாரி வச்சு பண்ணாங்க சகோதரி
அப்டியா தோழி எப்ப பரவால் ரிசப்ஷன் பண்ணியிருக்காங்க அதானே
அ அது வந்து சகோதரி வேண்டா வெறுப்பா நம்ம எப்டின்ன நம்ம பொண்ணு வந்து இப்டி ரன்னிங்ல போயிட்டா வந்து மத்தவங்களுக்கு சொல்லாம இப்டி விரும்பிட்டா நா வந்து கல்யாணமாய் ஒரு மாசோ ஆச்சு சகோதரி எனக்கு ஆனா வந்து இன்னக்கு கல்யாணம் பண்ணி துல கோயில்ல கல்யாணம் பண்ணி வந்து ரிசப்ஷன் பண்ற மாரி செட் பண்ணிட்டாங்க கதய
அதா தோழி அப்படிதா நம்ம எப்பில்லாமோ ஆச வச்சிருப்போ தோழி ஆனா கடைசில இப்டி நடந்துரு
கண்டிப்பா க அதுக்கப்ரோ சகோதரி அதுக்கப்பற கோ அதுக்கப்ரோ வந்துட்டு கல்யாண ஆனதுமே வந்து எனக்கு ரிசெப்ஷன் முஞ்சதுமே நா வந்து கன்சிவாயிட்ட சகோதரி ஒன் மந்த்லயே அப்டிங்கும் போது வந்துட்டு ஒரு த்ரீ மந்த் இருக்கு சதானதுக்கப்ரோ அம்மா வந்து கன்சீவ் ஆனால அஞ் ஃபி ஃபிஃப்த் மந்த்ல வந்து அவ தனியா கஷ்டப்படுவா நம்ம இங்கூட்டிட் வந்து வை ல்லா அடின்னு சொல்லி அஞ்சாது மாசோ ஒரு மாசோ ஃபுல்லா அம்மா வச்சு பாத்து அனுப்புனாங்க அப்புறோ இங்க ஒன்றர மாசோ சரி வலகாப்பு முடிச்சுட்டு இங்க வந்தவத ஒரு வருஷ அம்மா அனுப்ப பு மாட்டே அவளுக்கு வந்து வந்துட்டு ஒடம்பு கொஞ்சொ ஆப்ரேஷன் பண்ணாங்க அவ இங்யே இரு கொட்ட அப்டினா அப்பறம் மாசமு கொஞ்சோ த்துவரல சகோதரி ஏழாவது மாசமு ஆடி மாசொ பொரட்டாசி மாசோ அதலல்லா அழைக்க மாட்ட அப்டின்னாங்க அழைச்சா அஞ்சாது மாசதலட்டி பதினோறது மாச ங்கற மாரி முடிவாயிடுச்சு சகோதரியே அஞ்சாது மாசம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து அவங்களுக்கு ஆப் பரேஷன் பன்னியே அஞ்சு மாசம் தா ஆகுது நா வந்து அஞ்சாது மாசோ வந்து நா அனுப் போ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சகோதரி அதனால சரின்னுட்டு பதினோராது மாச ம் போலாம் பாத்தோம் பதினோறா மாசம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள இருந்ததும் இருந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தானே இருந்துட்டு ஒரு வருஷம் பிறந்த நாள் முடிச்சு அனுப்புங்க அப்டின்ட்டாங்க அப்டி அப்டின்னு ஒரு வருஷம் போயிருச்சு சகோதரி போயிட்டு இப்ப போய் அங்க அம்மா அங்க போயிட்டு ஆறு மாசம் அங்க ஆகுது சகோ சகோதரி அதுல ஒரு மூணு தடவை அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு
ஓ அப்படிய ஹஸ்பண்ட் சொல்லலையா வீட்டுக்கு வாங்க அப்படின்லா
அவங்கல்லா அவங்களுக்குல்லா சண்டையே ஏன்னா நாங்க வந்து லவ் மேரேஜ்ங்களா சகோதரி அவங்களுக்கு இன்னு கொஞ்ச இது லவ் மேரேஜ் பண்ணவங்கல்லா யாராச்சு வந்து இத்தனை நாள்க்கு இருப்பாங்க லவ் பண்ணும் போது உன்னை வீட்டு நான் இருக்க மாட்டேன் நீதான் முக்கயம் அப்டின்னு சொல்லி கல்யாணம் எப்படிதான் வந்து அம்மா வீட்டுல போய் இத்தனை நாள் இருந்தீங்கற மாதிரிலா ஒரு சங்கட்டமே வந்து சகோதரி எங்களுக்குள்ளல்லா
அப்படியா சரி சரி
சகோதரி அவங்க வந்து நாங்க தனியா இருக்க அவங்க தனியா இருக்கு அம்மா வீட்ல நாங்க கூட்டு குடும்பமா இருக்கும் போது அவங்க அங்க இருந்தா ஒன்னு தெரியாது சகோதரி நாங்க தனியா இருக்கும் போது அவருக்கு அவங்க அம்மா கிட்ட சப்பறது என்னமோ மாறி இருக்கு இங்க நமக்குனு ஒரு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு அப்டிங்ம்போது நா போய் அம்மா வீட்டுல போயிட்டு போயிட்டு சாப்பிட்ரதா இருக்கு என்ன சங்கடமா இருக்கு அப்படிங்கற மாதிரி அவர் கொஞ்சம் பீல் பண்ணார் சகோதரி இப்ப கல்யாணம்மாயி ஏ பிள்ளையும் வந்து நான் நினைச்ச நேரம் பாக்க முடில பக்கமா இருந்தே இப்ப ஒரு மணி நேரம் தூரமா இருந்தே பிரச்சனைல்ல சகோதரி இதுன்னு நெனைச்சக்க மாட்டாங்க இவளோ தூரம் இருக்கனால இப்ப அவங்களாலையும் வந்துட்டு போக முடியல வந்துட்டு போனா அவங்களுக்கு ஆபீஸ் ரெண்டு நாள் லீவ் போடுற மாதிரி ஆய் போயிருது அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தானே சகோதரி நமக்கு ஏன்னா சண்டே ஒர் வந்து ஒரு பத் அவர் வந்து அடுத்த வாரம் வந்து கூட்டிட்டு வரன்னு சொல்லியிருக்கரு அதுக் அடுத்த வாரம் வந்தாருன்னா அவர் எப்ப வராரோ அப்ப நான் கிளம்பிடுவேன் சகோதரி நான்னு அ அவரு விட்டுட்டுதா சகோதரி போயிருக்காரு ஒரு வாரம் இருந்துட் என் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை சகோதரி அதனால வந்துட்டு சொன்னனால சரி ஒரு வாரம் இருந்து பாத்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு பாத்துட்டு வா நா உனக்கு நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் கிளம்பிட்டாரு இன் நேரம் இன்னேரம் பாதி ஊர் தாண்டிருப்பாரு சாயந்தேரம் மூணு மணி நாலு மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆயிருவாரு சகோதரி அவரு ஆமா சகோதரி கண்டிப்பா சகோதரி இ்வ்ளோ தொலைவுங்கனால அவங்களுக்குமே ரொம் ரொம்ப கஷ்டம்தா இவளோ தொலைவுல இருக் இப்போ லவ் பண்ணும்போது ஒன்னும் தெரியல சகோதரி சேரிங் தோழி நமக்கான நேரம் முடிஞ்சுவிட் அடுத்து வேறொரு அழைப்புல இத பத்தி தொடர்ந்து நம் பேசுவோம் சகோதரி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா வண வ நன்றி வணக்கம் அ